நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே சாப்ட்டிங்களா
சாப்ட்ட நீங்க சாப்ட்டிங்களா விடுமுறைல்லா எப்டி போது
அஹ் சாப்ட்ட விடுமுறைல்லா நல்லபடியா போகுது நீங்க அ உங்க படிப்பு எப்டி போய்ட்டுருக்கு
எனக்கு நல்லா போயிட்டுருக்கு இப்போ விடுமுறை காலம்னாலே என்னன்னா நம்மளுக்கு நேரம் கொஞ்சம் அதிகமா கெடைக்குதுன்னு சொல்லலா ஏன்னா வீட்ல வந்து நம்பளுக்கு வந்து அம்மா அப்பான்னு எல்லாரு இருப்பாங்க அதனால வந்து நம்பளுக்கு இந்த நேரத்துல இதப் பண்ணணுனு அவசியோ இல்ல நிதானம் மா நேரோ எடுத்து எந்த வேலன்னாலு பண்ணிக்கலா அதனால விடுமுறை காலம் போது நம்மளுக்கு நேரோ வந்து அதிகமாவே கெடைக்குது அப்பப்போ வெளில போறதும் அஹ் வீட்ல இருக்கற எல்லார் கூடையு சேந்து வெளில போறதுங்கறது ஒரு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லா ஏன்னா எல்லாத்துக் கு விடுமுறை வந்து ஒ எப்பவுமே வந்து எப் ஒரே நாள்ல கெடைக்காது இந்த மாரி விருமுறை நாட்கள் மோது விருமுறை வாரம் போதுதா நம்ம எல்லாரு சேந்து இருக்க முடியு அப்டின்னு போது எல்லாரு சேந்து வெளியில போறது செரி எங்கேயாவ்து அ புடிச்ச எடத்துக்கோ இல்ல புடிச்ச உணவகத்துக்கோ போகுறது ரொம்ப நல்லாருக்கு அது சேந்து போறபோது சுகந் தனி ஏன்னா நம்ம தனியா எப்போன்னாலு போய்க்கலா சேந்து குடும்பத்தோட போறதுங்கிறது இன்னு சந்தோஷமா இருக்கு ன்னுசொல்லா ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே வேலைகள்ருக்கு அம்மானால செரி அப்பானாலு செரி முந்தில்லா வந்து அம்மா அப்டின்னாலே வந்து அவுங்க வேல வீட்டுல இருப்பாங்க அப்டின்லா இப் போ வந்து அவுங்களு வேலைக்கு போறாங்க அப்பாவு வேலைக்கு போறாங்கனு போது இந்த மாரி விடுமுறை நாட் கல்ல எல்லாரு சேந்து இருந்து வெளியில போறதுங்குறது ஒரு சந்தோஷமா இருக்கு அதே மாரி பேசுறது அ ஏன்னா வளர வளர நம்மளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலயு ஒவ்வொரு விடுமுறை நாட்கள் வந்து ஞாபகத்துக்கு இருக்கு ஒவ்வொரு வாரமு ஒவ்வொரு மாச மு எப்டி இருந்துச்சு அந்த விடுமுறைன்னு சொல்லிட்டு பழையதை பத்தி பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே அந்த விடுமுறை வாரத் துல நம்ம அந்த ஊருக்கு போனோ இந்த வார இந்த வாரோ நம்ம எந்த ஊருக்கு போலா இல்லாட்டி இந்த வர் எந்த ஊருக்கு போலா அப்டின்னு சொல்ட்டு நாங்களே பேசிட்டு இருக்கு போது சந்தோஷமாருக்கு செரி இந்த வர்ஷோ நம்ம இங்க போலா இந்த ரெண்டு நாளா நம்ம அங்க போலா அப்டின்னு பேசுபோது உங்களுக்கு விடுமுறை எப்டி போய்ட்ருக்கு
ஆ நீங்க சொல்றது நூறு சதவீதம் சரினே சொல்லலா ஏன்னா பாத்தீங்கன்னா நா வந்து இங்க ஆ ஊருக்கு வந்திருக்கே ஊருக்கு வந்த டைம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க அம்மா அப் பா எல்லாருமே வந்து இருக்காங்க இப்ப கூட பாத் தீங்கன்னா இந்த டைம்ல நா வந்து நா பேசுறே அப்டின்ற மாரி இருக்குன்னா அதுக்கு காரணோ வந்து அ எங்க அம்மா அப்பானே சொல்லலா ஏன்னா வந்து எ பையன கொஞ்ச நேரோ கீழ வச்சுப்பாங்க அவுங்க பாத்துட்டு இருப் ப்பங்க அந்த டைம்ல நா இன்னைக்குதா வந்து நா இப்டி இந்த மாரி உக்காந்து பேசிட்ருக்கே இப்ப பாத்தீங்கன்னா நா வந்து குட்டிப் பையன வந்து பக்கத்துல வச்சிருக்கே அவங் கையில ஃப் ஃபோனக் குடுத் து அவர் பாத்துட்டு இருக்காரு சை சத்தம் இல்லாம பாருப்பா தங்கமேன்னு சொல்லிட்டு நா பேசிக்கிட்டு இருக்கே அந்த அளவுக்கு வந்து விடுமுறையா இருந்தாலு நம்மளுக்கு கொஞ்சோ கஷ்டமாதா இந்த டைம்ல போகுது குட்டிப் பசங்க இருக்கிற எடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா போது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊருக்குன் வந்துட்டோ ரொம்ப நேரோ டிராவல் பண்ணி வர்து இந்த மாரி அதிகமா வந்து ஆ இது பண்றது வந்து நல்லாவே இருக்கு ஜாலியாவே இருக்கு இங்க வந்துட்டு ஒரு சில அ நீங்க சொன்ன மாரி அ எங்கயாவ்து ஊர் சுத் த்துறது இதெல்லா வந்து கே பாத்து வச்சிருக்கோ போலா பண்ணலாம அப்டின்ட்டு இதுக்கு முன்னாடி எல்லா பாத்தீங்கன்னா வந்தோனா ஒரு குரூப்பே கூட்டிட்டு போவோ நாங்க எங்க அப்பா வீட்டுல அ சொந்தக்காரங்க யாறாது இருப்பாங்க இல்ல எ அம்மா வீட் சொந்தக்காரங்க யாராவ்து இருப்பாங்க அவுங்கள கூப்பிட்டுக்கிட்டு ஆ ரெண்டு பேருமே கொஞ்சோ காசு ச சமமா போட்டு செலவு பண்ணி இங்கிருந்து வெளியூருக்கெல்லா அதிகமா போவோ நெறைய எடத்துக்கு போவோ சுத்தி பாத்துட்டு வருவோ அதெல்லா ஒரு ஜாலியாவே இருக்கு நெறைய புகைப்பட எடுத்துப்போ நறைய சாப்பாடுகள் வித விதமா சாப்ட்டு சாப்ட்ருக்கோ அது வந்து ஜாலியாவே இருக்கும்ன்னு சொல்லலா நறைய நீர்வீழ்ச்சியில குளிச்சிருக்கோ நம்ப ஊர்ல நீர்வீழ்ச்சிக்கு பஞ்சமே இல்ல அதே மாரி பாத்தீங்கன்னா கடலுக்கு பஞ்சமே கடையாது எங்கனாலு போனா தண்ணி இல்லாத ஊரே கெடையாது இங்க இருக்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல நம்ம போனுனாலே கீழ தண்ணி இருக்கும் தண்ணிய தண்ணில சுத்தி சுத்திதா வந்து நம்ம அந்த கோவில் வழிய கோவிலுக்கே போவோ அந்த எடம் வந்து எனக்கு ரொம்பவுமே புடிச்ச எடம் ரொம் ஊருக்கு க்கு வரப்பல்ல அந்த இடத்துக்கு நான் கண்டிப்பா போகாம வருவேன் ஸ் வரமாட்டேன்னு சொல்லலா நீங்க வந்து எந்த மாரி எடத்துக்கு நீங்க போயி அந்த அனுபவம் இருக்கா
எனக்கு வந்து விடுமுறைனாலே வந்து நீங்க சொல்ற மாரிதா நீர்வீழ்ச்சி இட ரொம்ப பிடிக்கு நம்மளுக்கு வந்து ஏனா விடுமுறையின் போது வெயில் சுட் ட்டெரிக்கு அந்த வருஷ அந்த மாதத்துல தா நம்மளுக்கு விடுமுறையு விடுவாங்க வெயில் நல்லா சுட்டெரிக்கும் போது இந்த நீர் வீழ்ச்சி தண்ணி இருக்கிற இடமா போறதுங்கு து ரொம்ப நல்லா இருக்கு குழுமையா இருக்கு நம்மளுக்கும் வந்து அப்டி அங்க எவ்ளோ நேரனாலு செலவழிக் கலா அந்த மாரி இருக்குனு சொல்லலா அந்த மாரி நீர்வீழ்ச்சி குளம் அதே மாரி தண்ணி இருக்கிற எடத்துக்குல்லா ரொம்ப முக்கியமா போவே அதே மாரி என்னன்னா நெறைய மரங்கள் இருக்கிற எடோ நிழல் இரு க்கிற எடோ மலைகள் இருக்கிற எடோ ஏனா இந்த மாரி எடத்துல என்னன்னா அமை தியு இருக்கு அமைதியா இருக்கு அது நம்ம வந்து குடும்பத்தோட சொந்தங்களோட போகும் போது இன்னு சந்தோஷமா இருக்கு ஏனா நம்ம குடும்பம் தா அங்க இருக்கு அப்டிங் போது இன்னு சந்தோஷ் மா இருக்கு ஏனா எல்லாரும் சேர்ந்து போடும் போது அங்க வெளையாட் ட்றது சேரி அந்த தண்ணீர எவ்ளோ வேணாலு இருக்கலா ஏனா இந்த மாரி நீர் வீழ்ச்சி இந்த மாரி ஒரு அழகான எடத்துக்கு போம்போது மலைகள் காடுகள் அப்டின்னு போம்போது அங்க வந்து எவ்ளோ நேரம் வேணாலு நம்ம செலவிடலா நம்மளுக்கு இவ்வளவு நேர தா இருக்கணு இதுக்கு இவ்வளோ பணம் கட்டணும் அப்டின்னுலா அவுங்க பெருசா வந்து போட மாட்டாங்க ஆனா நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கு எவ்ளோ நேரம் வேணால இருந்து க்லா அந்த மாரி இருக்கு அப்டின் போது இந்த நீர்வீழ்ச்சி மாரி இல்ல ஒரு இடங்களுக்கு போயி நம்ம எல்லாரும் வந்து அங்க என்னனா சமச் சு வேற ஏனா எல்லாரும் சேந்து வீட்டல இருந்து சமைப்பாங்க சமைச்சு அந்த சாப்பாட எடுத்துட்டு போறது இன்னு சொ மா இருக்கு ஆனா நம்ம வெளில போய் கடையில வாங்கி சாப்பிடலா அதெல்லா நமக்கு நெறையவே இருக்கும் ஆனா வீட்ல வந்து என்ன வேணுமோ சேரி பசங்க குட்டி பசங்க இத தா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தனியா அதே மாரி பெரியவங்களுக்கு தனியானு சொல்லிட்டு இந்த புளியோதரை தயிர் சாதோ எது எளிமையா பண்ண முடியுமோ அந்த மாரி சமைச்சு கொண்டுட்டு போறது இன்னு சோ அ சோ அ ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாரி கடல் மாரி இருக் க எடத்துலல்லா ஏனா சில நானுமே சில கடல் மாரி இருக்க எடத்துக் லா போயிருக்கே கடல்ல உள்ள இது குளிக்கிறது அப்டின்னு அங்கல்லா வந்து நண்பர்களோட போயிருக்கே அப்போ அவுங்க நண்பர்களோட அம்மா அப்பா எல்லா சமச் சு கொண்டுட்டு வந்து நாங்க அந்து உட்காந்து ஸ் சாப்டுவோ அவங்க நாங்க சாப்படுறது பாத்து ரசிப்பாங்க அப்படிங்கும்போது அப்ப சின்ன வயசல இருக்கம்போது பெரியவங்க நம்ம என்ன பண்றோமோ நம்மள ஆ என்னெல்லா சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிறோமோ அத பாத் து அவுங்க ரசிக்கும் போது அந்த சுகம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக் கும் ரொம்ப வந்து அந்த காலத்த பாக்கம் போதே சிரிப்பாவு இருக்கும்னு சொன்னலாம் நெறைய சேட்டைகள் எல்லா பண்ணுவோ நெறய வந்து சண்டைகள் போடுவோ அந்த மாரி ரொம்ப அருமையா இருக்கு சொல்லலா உங்களுக்கு எப்டி போச் சு நீங்க என்ன மாரி இடம் போவீங்க நீர்வீழ்ச்சி தவிர்த்து
ஆமா நீர்வீழ்ச்சி தவிர்த்துனா பாத்தீங்கன்னா நா ஒரு கோவில் சொன்னே பாத்தீங்ளா எப்பவுமே இந்த ஊருக்குன்னு வந்துட்டாலே அந்த எடத்துக்கு போவோ நாங்க அப்ப எங்க தாத்தா ஆச்சி அத்த அக்கா எல்லாரு அப்பா அம்மா அந்த மாரி ஒரு குட் தவ்வி பாத்தீங்கனா ஒரு தடவை நீங்க சொன்ன மாரி ஆ சாப்பாடுன் சொன்னதுக் அப்புறம் தா தோணுசி கட்டுசோறு வந்து ஒவ்வொரு தடவ எடுத்துட்டு போவோ இன்னொரு நா இன்னொரு தடவ என்ன ஒரு நாள் என்ன பண்ணுனா இந்த மாரி பாத்திரங்கள்லா வீட்டுல இருந்து எடுத்துகிட்டோ அதே மாரி வந்து காய்கறி எடுத்துகிட்டோ இதையெல்லா எடுத்து கிட்டு போயி அங் அங்க வந்து வெறகு மூட்டி சமையல் பண்ண ஆரம்பிச்சோ அது சமையல்ல பாத்தீங்கனா சாப்பாடு சாம்பாரு பொரியல் அ சாம்பாரு ரசம் எல்லாமே போட்டு வந்து நாங்க சமையல் பண்ண ஆரம்பிச்சோ அந்த சமையல் பாத்தீங்கனா வேற லெவல்ல அந்த சமையல் பாத்தீங்கனா வேற லெவல்ல வந்து கோயில்ல போச்சுன்னே நா சொல்லலா அதுக்கப்புறம் அந் அந்த சாப்பாடு பாத்தீங்கனா அங்க வந்து ஆ அந்த தண்ணின்றது வந்து அந்த ஊர் தண்ணி வந்து அவ்ளோ இனிமையா இருக்கும் அவ்ளோ இனிப்பா இருக்கும் அந்த சமையல்ல அதுல செஞ்சதுல வந்து என்ன ஆச்சுன்னா தீடின்னுனு வந்து அவ்ளோ டேஸ்ட் எல்லாருமே சாப்பாட விரும்பி விரும்பி சாப் போறவங் வர்வங்கல்லாம் எங்க சமையல பாத்து அந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டாங்கனு சொன்னா அந்த அளவுக் வந்து ரொம்பவே வந்து ஆ அவ்ளோ ஆர்வமா வந்து எல்லாருமே சமைச்சி ஜாலியா என்ஜாய் பண்னொனே சொல்லலா அந்த அளவுக்கு இருந்துச்சி அதே மாரி பாத்தீங்கன்னா லீவுன்னு எடுத்துக்கிட்டாலே ஊர்ல இருந்து வர சம்பரதாயம் ஊர்ல மின்னாடிலா நாங்க வந்து ட்ரெயின்ல வருவோ ட்ரெயின்னாலே புக் பண்ணுவோ மூணு மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சுருவோம் அ அ டிக்கெட் புக் பண்ணிட்டு அதுல வந்து பாத்துடீங்கனா ட்ரெயின்ல வரப்போ நைட்ல வந்து சாப்பாடு கட்டிட்டு வர்றது வெளில சாப்ட்டு வர்றது இந்த ஜன்னல பாத்துகிட்டே வர்றது ஊர்லருந்து இந்த ஊருக்கு வர்றதுகுள்ள அது ஒரு பெரிய ஒரு இனிமையான பயணமாவே இருக்கும் அதுக்கப்றோ நம்ப பஸ்ல ஏறி வருவோ அந்த பஸ்ல ஏறி வரப் ம்போது இனிமையான பாடல்கள் அ அம் பஸ்லயோ பேருந்துல டிவில ஓடும் படங்கள் ஓடும் இதையெல்லா அந்த கிராமத்து சாலையோரமா நம்ப வரக் போவுது அதெல்லா கேட்டுட்டே வரம்போது காதுக்கு ரொம்ப இனிமையாவு மனசுக்கு ரொம்ப திருப்தியாவு அந்த வயல்வெளிகல்லா பாத்துட்டு வரப்போ ரொம்பவே வந்து மனசுக்கு ஆறுதலாவு இருக்கு அப்டின் சொல்லலா நீங்க எதும் வயல்வெளிகள் இந்த மரி எடங்கள்ளா நீங்க பாத்திருக்கீங்ளா
நா வயல்வெளினு தனியா போனதில்ல ஆனா நீங்க சொல்ற மாரிதா பேருந்துங்கள் போவுபோது நீங்க சொல்றதுதா அப்டி வயல்வெளிலா பாக்கும் போது அதோட பாக்றதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் கண்ணுக்குமே ரொம்போ குளிர்ச்சியா இருக்குன் சொல்லா ஏனா வயல்வெளி அத மரங்கள் அப்டி ஜிலு ஜிலுன்னு சில நேரம் அந்த காற்று அடிக்கும் போது அதோட வந்து சுகமே தனி எப்போ இந்துத எப்பவு நம்ம வந்து விடுமுறை நாட்கள்ல வேற வெங்யாது ஊருக்கோ இல்ல நம்ம சொந்தக்காரங்க வீட்டுகு போம்போது அந்த பேருந்துல இல்லாட்டி வந்து அ ட்ரெயின்ல உக்காந்து போம்போது அந்த ஜன்னல் ஓரம் சொல்லலா ஜன்னல் ஓரம் உக்காந்து அப்டி பறக் பாத்துட்டு போறது ஒரு சுகம் தணி நீங்க சொல்ற மாரி அந்த வயல்வெளி பாக்குறது செரி அதே மாரி பாட்டு போடுவாங்க அப் பழைய பாலத்துலலாம் இப்போ வந்து ரொம்பெலாம் பந்த பாட்டு கடையாது ஏனா இப்பலா எதாது தனியார் பேருந்துல போடுவாங்க ஆனா முந்திலா எல்லா பேருந்துலயு அந்த பளைய பாட் ட்டுன்னு ஓடுவாங்க அந்த பழைய பாட்டுக்கு வந்து நமக்கு அந்த பாட்டு என்னன்னே தெரியாது நம்ம கேட்ருக்கவே மாட்டோ ஆனா அந்த பாட்ட வந்து ஒவ்வொரு பேருந்த்லி கேட்டு கேட்டு இப்போ வந்து அந்த பாட்டுல்லா இது அந்த பாட்டு இந்த பாட்டு அந்த பாட்டு ப அ படமோ அந்த பாடல் அ வந்து வெளியாக போதுல்லா நம்ம பெறந்துரு கவே மாட்டோ ஒரு பத்து இருவது வர்ஷோ நுப்பது வருஷதுக்கு முன்னாடி இருக்க பாட்டுலா இருக்கு அ ஹா ஹ அதெல்லா கேட்டு கேட்டு அந்த பாட்டு இந்த பாட்டுன்றுவ இப்போ வந்து அத பத்தி நெனைக்கு போது இதாருக்கு சிரிப்பா இருக்கு ஆனா அப்போ அந்த பாட்டு போடும்போது எரிச்சலாருக்கும் ஐயோ மாத்த மாட்டாங்களா அப்டினு ஆனா ஏனா அந்த நேரத்துல பேருந்தும் மெதுவா போவு நம்ளுக்கு எப்பமாது புடிச்ச எடத்து போவும்போது நம்ளுக்கு என்னன்னா பேருந்து என்னடா மெதுவா போகுது சீக்ரமா போ மாட்டமா சீக்ரமா போய் அவங்கள பா க்க மாட்டோமா அப்டின்னு ஒரு ஆர்வ இருக்கும் அதே மாரி அந்த ஜன்னல் ஓரத்துல இருக்கும்போது சில நேர த்லனா வெயில் அடிக்கு அப்டி இருக்கும் போது ஐயோ வெயில் அடிக்க கூடாது கொஞ்ச நிழலா இருந்து நல்லா காத்தடிச்சு அப்பப்ப சில டை சி இதா இருக்கு ஜன்னல் மழை பெய்யு போது அந்த ஜன்னல்ல வந்து அந்த சொட்டு சொட் டா நீர்ருக்கு அதுல வந்து வெரல வச்சு தண்ணி வெக்றதல்லா ரொம்ப புடிக்கும் அது வந்து தொடக்கூடாதுன்னு வாங்க ஏனா அழு கா இருக்கும் அதெல்லா தொடக்கூடாதும் பாங்க நம்ளு சின்ன வயசுல நம்ளுக்கு என்ன தெரியவா செய்யு நம்ம இந்த மாரி பண்ணி இத பண்வோ இதெல்லா வந்து விடுமுறை காலத்துல பண்ணுவோ போது ரொம்ப இதா இருக்கு சந்தோஷமாவும் இருக்குன் சொல்லா